ஹலோ அ கேக்குதா
அ கேக்குதுமா என்ன பண்ற சாப்ட்டியா
அ சாப் ம் ம்
சாப்டாச்சா நேத்து போட்டோ அப்லோடு பண்ணிருந்த வாட்ஸ்அப்ல
ஆமா ஆமாக்கா
ஆ என்ன ஒரு பிம்பிள்ஸா இருக்கு
ஹீட்டுதாங்க்கா எல்லா சம்மர் டைம்ல
ஆ ஹீட்ட சரி சரி நறைய தண்ணி குடி ஹைட்ரேட்டா வச்சிகோ அப்ப தா நல்லருக்கு ஸ்கின்ன ஹைட்ரேட்டா எப்போது வச்சிட்டே இருக்கணு நறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல்லா இருக்கே அதெல்லா ட்ரை பண்லால
ம்கும் வெண்டக்காலா நறையா சாப்ட்டாலே கொஞ்சோ சரியாகுங்கா அ பியூட்டி பராடெக்ட்லா புடிக்காதுக்கா ஹோம் ரெமிடியே போய்க்க வேண்டிதா
ஆமா ஆமா வீட்ல இருக்குற தக்காளி அ தக்காளியு காஃபி தூளுயு கலந்து போட்டேன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு அப்றோ அரிசி மாவு அத யூஸ் பண்ணேனா இன்னு நல்லா இருக்கு
ஆமா ஒரு சிலர்லா அரிசி கழுவுற தண்ணி கழுவுராங்க ரைஸ் வாட்டர் அதெல்லா ஃபேஸ் நல்லா யூஸ் பண்றாங்க மூஞ்சுக்கழுவி ஃபேஸ் வாஷ்க்குலா
அ அது நீ யூஸ் பண்ணி பாரு ஒரு வேள அதுவு ஏ அது போட்டா கூட நல்லா இருக்குமா அப்டின் போட்டு பாரு
ஒகேக்கா ஓகேக்கா இனிமேல்லா வந்து வாங்கிலா போட முடியாது
எம்மா
இது மாரிதாக்கா எல்லாமே ஹோம் ரெமிடியா எடுத்துக்கிட்டா கொழந்தைங்களுக்கு யூஸ் பண்லா நாலா எங்க பாப்பாக்கு பச்ச பயிரு உளுந்தம்பருப்பு இருக்குல்ல ஊற வச்சு பேஸ்ட்டு மாரி அரச்சு எல்லா கூட போட்டு வுட்டுருக்கே
ஓ நம்ப அப்புடே இல்ல அப்டே வச்சுக்கலாமா இல்ல அது வந்து
அப்டி ஸ்டோர் பண்ண முடியாது அ வந்து அது அப்போதிக்கு அப்டே அப்பப்போ ரெடி பண்ணிதா செய்ய முடியு நல்லா இருக்குக்கா அந்த டான்லா ரிமூவ் ஆயி நல்லா வெயிலுக்கு போய் கருப்பா இருக்குற அந்த இதெல்லா போயிரு
போயிடு
யூஸ் பண்ணியிருக்கே நானு எ பையனுக்கு புள்ளைக்கு இரண்டு பேத்துக்குமே போட்டுவுட்டிருக்கே
அ
ஒரு சில புதுசாங்கறனால எதாச்சு அலர்ஜி மாதிரி அந்த மாரிலே லைட்டா அந்த ரேஷஸ் மாரிலா கூட வந்திருக்கு ஃபஸ் ட்டு பாப்பாவுக்கு
அ
அதுக்கப் புறோ சரியாயிரு ஆனா நைஸா அரைக்கணு அது கொஞ்சோ நர நரன்னு நம்ம அரைச்சுட்டோம்னா கூட அந்த மாரி தேக்கறதுனால கூட ஆகூ
ம் ம் அப்போ அது போட்டா ஸ்கின்ன க்ளோவா கெடைக்
ஆமா
ம் பன்னீரு ரோஸ் வாட்ரு அந்த மாரி யூஸ் பண்ணா கூட நல்ல இதுதான அது கூட கலந்து இது கூட போட்லா இல்லன்னா பாலு
ம் வெளியில வாங்கி நம்ம தரதுக்கு எதுவுமே வீட்ல இருக்குறத வெச்சு செஞ்சு போட்டோம்னா எதுமே நல்லாருக்
ஆ ஆமா ஆமா இப்ப இருக்கறதுல கெமிக்கல் நறைய கலப்பாங்க நம்ம கொழந்தைங்களுக்கு போட்றது அத்னால பாத்துதா யூஸ் பண்ணும் ம்
நா சும்மா ஒரு மாய்ஸ்ட்ரைஸர் க்ரீம் கூட வந்து நம்ம அது யூஸ் பண்ணாம வேற எதாவ்து வீட் வீட்ல ரெடி பண்ண ஆல்மண்ட் ஆயில் அந்த மாரி எதாவ்து தா போடணுமே
போடணு அப்பதா ம் அப் அப்பதா கொழந்தைங்களுக்கு ஸ்கின்னு நல்லா இருக்கூ நம்மளுக்கு அந்த மாரி பிம்பள்ஸ்லா எதாம எதாவ்து வராம இருக்கூ மெயினா என்ன தெரியுமா ஃபுல் ஹைய்ட்ரேட் டா இருக்குணு எப்போ பாரு தண்ணி குடிச்சிட்டே இருக்குணு அது வந்து அது இருந்துச்சுன்னா சூட்டுக்கே வந்து நம்மளுக்கு எதுமே ஆகாது ம்
ம் தண்ணி குடிச்சுட்டே தா இருக்கு இருந்தாலு அது அந்த வெயில்க்கு அப்டிதா
ஆமா ஒடம்பு ரொம்ப ஹீட் ஆயிருச்சுன்னா நம்பளுக்கு எதுமே பண்ண முடியாது
ம்
ம் இன்னும் க்ளோயிங் ஸ்கின்கு என்ன ஏதாச்சு தெரியுமா
அது கல்லமாவு தா அப்பய்ல இருந்து கடலமாவு தா எல்லாம் போடுவாங்க அதோட எல்லா இப் ப்ப நறைய ஆட் பண்ணிக்கிறாங்க பாலு தயிரு
மஞ்சத்தூளு தக்காளி
காஃபி பவுட்ரு அது இதுண்டு இப்போ பண்ணிக்கிறாங்க சாதாரனமா வெறு கல்லமாவே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தாங்க மஞ்சளு அதோட மிக்ஸ் பண்ணி அப்டின்னாவே அது ஒரு டிஃப்ரண்டான ஒரு ஸ்கின் உங்ளுக்கு கொடுக்கூ
கெடுதே மஞ்சள் போட்ணுமா இல்ல நம்ம கடைல விக்கிறாங்களே கஸ்தூரி மஞ்சள் அது போட்டா போதுமா
அந்த மஞ்சள விட அந்த கெழங்கு மஞ்சள்னு சொல்றாங்கல்ல அர ச்சி அதுன்னா கொஞ்ச நல்லாருக்கும் பாங்க அது ஒடம்புக்
களந் கெமிக் கல் கலந்திருக்காங்க நமக்கு எப்டி நம்ம எப்டி கண்டுபுடிக்கணு கண்டுபுடிக்க முடியு அத
அதுலயு கெமிக்கல் கலக்க முடியாதுக்கா கெழங்கு மஞ்சள்ல்லா அப்புடியே புடிங்கிட்டு வர்றதுதான மண்ணுலருந்து
ஆமா ஆமா
அதுல அப்டியே நம்ம கழங்காவே வந்து கல்லுல ஒரச்சு அப்டியே தேச்சுக்கவேண்டியதா
அப்டியே அந்த கல்ல மாவு கூட கலந்து தேச்சு கனுமா அ கொழந்தைங்களுக்கல்லா யூஸ் பண்லாமா இல்ல பெரியவங்க தா பண்ணுமா
பாப்பாவுக்கு நாங்க அப்டிதா போட்டோ
அ ம் அப்புறொ இப்போ மூல்தானி மட் டி விக்கிறாங்க அது வாங்கி போட்லாமா
ஆ அதுவு நல்லா இருக்கூ அதுல்லா இந்த பிம்பிள்ஸ்கு இதுக்கெல்லா கூட கொஞ்சொ நல்லா கேக்குனு தா சொல்லுவாங்க
கேக்கூ அ நீ வாங்கி போடு அப்பதா வந்து கொஞ்ச நல்லா இதா இருக்கு ம் ம்
போடணுங்க்கா பணமு
ஆமா ஆமா இப்ப பொம்புள பசங்களுக்கு மட்டுந்தா மஞ்சள் தேக்கணு இல்லையா ஆம்பள பசங்களுக்குல்லா போடக் கூடாது
போட்டா ஆனா மீச வளராது இதும் பாங்க பேஸ்லல்லா அதுக்குதா போடக்கூடாது பாங்க அதுவும் இல்லாம அவுங்களுக்கு தேவையில்லைல்ல
அவுங்களுக்கு தேவ இல்லாம கொழந்தைங்கள்ட்ட தேவ நம்மளுக்கு தேவ இந்த வெயில் காலத்துல நம்மளுக்கு தா போட்டுக்கணு கொஞ்ச ஏன்னா ரொம்ப அ மூஞ்சியில ஒரு மாரி பிம்பிள்ஸ் வர மாரியோ ஒரு மாரி கருப் பாருக்க மாரியு இருக்குதுல்ல வெளியில பொயிட்டு வந்தால்லா அதுக்கெல்லா போட்டா சும்மா வெறு தண்ணி போட்டு ட்டு மூஞ்சிக் கழுவினா மட்டு இதெல்லா சரி ஆகுறதில்ல இதுவு கொஞ்ச போட்டா இன்னும் கொஞ்ச நல்லா இருக்கு இல்லையா
அம்
ம்
போட்றத விட வீட்ல செஞ்சு போட்றது நல்லது எங்க ஆனா செய்யறதுக் க்கு நேரோ ஒடம்பு வளஞ்சு செய்யுறதில்ல அதுனால எல்லா வந்து காசு குடுத்து வாங்கி அத இதியு போட்டுக்குறாங்க
போட்றோ ஆமா ஆமா இப்ப முடி வளர்து கூட சின்ன வெங்காயம் போட்டா கூட நல்லா வளரும்மாமே
நா கூட சின்ன வெங்காயோ வெந்தயோ அப்பறோ இந்தா இது கத்தால இதெல்லா செம்பருத்தி பூ அதோட தல எல்லா மிக்ஸ் பண்ணி அரச்சு தலைக்கிலா கூட போட்டு
ஆ முடி நல்லா வளருதா அப்டியெல்லா போட்டா
அப்டில்ல போட்டா வளருங்க்கா விடாம ஷாம்பு யூஸ் பண்ண கூடாது அது கெமிக்கல் இருந்தொர்னால இது மட்டுமே போட்ட வெந்தைய போட்டு டாலே நல்லா நொற வரு அதுனால அது மட்டுமே தேய்ச்சு நல்லா குளிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம்னாவே போது ஷாம்பு போடாம ஆமா ஆமா நல்லா வளரும் நாலா அந்த போட்டிருக்கே நல்லா வளந்துருக்கு இப்போ வெட்டிட்டே அப்போ வளந்துருக்
முட்டையோட வெள்ளக் கருவையு எடுத்து முடியில நல்லா போட்டு
ஆமா ஷாப்டா இருக்கற்காக போடுவாங்க ஷைனிங்கா ஒரு சிலருக்கு புடிக்காது அதுல தலையில போட்றது அந்த ஸ்மெல்லு அது கழவும்போது வரும்ல அதுல புடிக்காது வாழப்பழோ போடுவாங்க
இப்ப நாம வெல் வெறும் வெள்ளக்கரு மட்டு போட்டுட்டு இருந்தா கூட நல்லாதா இருக்கு
வாழைப்பழமு போட்டுக்கலா அதே எஃபெக்ட் தா தரு அதுவு நல்லா
அப்புடியா இருந்தாலும் ஒரு மாரி கொழ கொழன்னு இருக்குமே
முட்ட ஸ்மெல்லுக்கு வாழப்பழோ எவ்ளோ பரவாயில்லைன்ற மாரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதா போடுவாங்க நெறையா பேரு நானே கூட போட்ருக்கே முட்டையு போட்ருக்கே வாழப்பழமு போட்ருக்கே
போட்டு நல்லா கொஞ்ச நேரோ ஊற விட்டு கழுவுனா
பரவாயில்லைங்கிற மாரிதா இருக்கு முட்டைக்கி
ஓ
ம் ஸ்மெல்லு ஒரு மார்
ம் ம்
கொழந்தைக்கெல்லா போட முடியாது அதல்லா ஆ போட்லா கொழந்தைகளுக்கு க்குல்லா போட முடியாது அதல்லா கல்லமாவு வேணா போட்லா
த்தமாவே அதெல்லா போட்லா
அந்
ஆமா ம் அது கூட கொஞ்ச பாலு பால போட்டு நல்லா கலந்து போட்டா இன்னு கொஞ்சோ க்ளோ கெடைக்கு
ஆம்
ம் அப்புறோ அரிசி மாவு தேனு பொங்கலு இது மூணு குலந்து போட் டா ஒரு நல்ல ஒரு இது கடைக்கு
புள்ளைங்க ஃபேஸ்ல போடலாமாக்கா அது
ஆ போட்லா
ஹேர் எல்லா டேமேஜ் ஆகுதா ஃபேஸ்ல இருக்கரதெல்லா
இல்ல இல்ல அதெல்லா ஒண்ணு ஆகாது அதுவு போட்ணு
ஒஹோ
போட்டா இன்னு கொஞ்சொ நல்ல ஒரு பொலிவான ஸ்கின் கெடைக்கு நமக்கு
இன்னா ஆ
ம் அது கூட அதுவு கொழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்லா இப்ப கருவலையம் போடுறதுக்கு ஐஸ் கட்டி வெச்சு நல்லா ஃபஸ்டு மாஸ்க் ஐஸ் கட்டி வச்சு நல்லா தேச்சிடணு மூஞ் சில அதுக்கப்புறோ இந்த அ அரிசி மாவு தேனு பாலு இது மூணு கலந்து அத எடுத்து போட்டா இன்னு நல்ல ஒரு இது கடைக்கு
அந்த உருளைக்கெழங்கு ஜூஸ் மாதிரி எல்லா
பண்ணி ஆ அது பண்ணியு கருவளயத்துக்கு போட்லா ம் ஆமா அதுவு கருவளையத்துக்கு போட்லா அதுவு கேக்கு நல்லா
அதா அதா வெப்பெ ஆனா உருளைக்கெழங்கு தா மெயினா
மெயினா அது அதா உருளைகெளங்கு கண்ணு கிட்ட மட்டு போட்டு அப்டியே இது பண்ணிட்டோனு வச்சுக்கோ
நல்லா கேக்குதுன் தா சொல்லுவாங்க
ஆமா வேற வேற என்ன இருக் க்கு அப்புறோ இந்த எலுமிச்சபள உப்பு எல்லாத்தையு கலந்து கால்ல தடவுனா அந்த கால் வெடிப்பெல்லா போது பாத வெடிப்பெலா
ம் அது ஒரு மாரி பிக்காது எரியாதா
இல்ல இல்ல இல்ல நல்லாதா இருக்கு அத போட்டு சுடுதண்ணியில நல்லா கால கொஞ்ச நேர வெச்சு ஸ்கிரப் மாரி பண்ணு பண்ணாகு பாத வெடிப்பெல்லா நல்லா போயிறுது நம்ம வெளியில கடையில
கால வெச்சிருந்தாலே ஓரளவுக்கு இதாகு கால் வலியு கொஞ்ச செரியா
செரியாகு வெடிப்பு போகு கொஞ்ச அது கூட நம்ம எலுமிச்சம்பளத்த கலந்து அது ஒரு ஸ்க்ரப்பர் மாரி யூஸ் பண்ணிக்கிலா நம்ளுக்கு கால் வெடிப்புருந்தா அதெல்லா போயிடு அதிகமா குடு த்துவாங்னா காசு கொடுத்து வாஷ்லின் வாங்குறதுக்கு இது போட்டா நல்லா இருக்கு உள்ள காலு நல்லா இருக்கு
வெளிய நம்ம ஏதோ போடுறத போட்டாலுமே கொஞ்ச இ உள்ளார சாப்புடுறதுமே அதுக்கு தகுந்த மாரி சாப்புட்ணு கா அப்பதா இன்னு கொஞ்சொ நல்லா இருக்கு
ஆ ஜூஸ்ஸு தண்ணி தண்ணி நெறைய குடிக்கணு கீர நெறைய சாப்பிட்ணு காய்கறிங்க சாப்பிட்ணு பழங்க
கருவேப்பில எல்லா வெக்காம அதெல்லா சாப்ட்டா நல்லா முடி வளருன்றாங்க
ஆமா முட் ட சாப்புட்ணு
ம்
நல்லா இருக்கு அப்புறொ
நெறைய பேரு பாருங்க இப்பல்லாம அந்த டயட் டுங்குற பேர்ல ஃப்ரூட்ஸ் நட்சுன்னு இந்த மாரி நல்ல இதுதா எடுத்து நல்லா ஹைட்ரேட்டா வாட் டர் குடிச்சு ஒடம்ப மெயின்டெயின் பண்ணி நல்லா க்ளோ ஆயிரு றாங்க பாக்க கருப்பா இருந்தவங்கல்லா
ஆம்மா ஆம்மா ஆமா இப்ப அதெல்லா குடிக்கிறதுனாலதா ம் உள்ள இன்டேக்தா ஃபர்ஸ்ட்டு முக்கிய
ஆமா அதுதா நமக்குமா குழந்தைங்களுக்குமா இருந்தாலு அதுதா ஃபர்ஸ்ட் டு அந்த மாரி கொண்டு வந்துட்டோம்னாவே நம்ம அது இதுன்னு பண்ண தேவையே இல்ல ஆட்டோமெட்டிக்கா நார்மலா அதுவே வர ஆரம்பிச்சிரு
ஆமா அது என்னமோ கரெக்ட் தா
என்னானா சாப்ட் றானு நமக்குளா
நல்லா சாப்பிட்ணு நெறைய தண்ணி குடிக்கணு நீயு நெறைய தண்ணி குடிச்சு இப்ப இனி வர போட்டோலல்லா அழகா தெரியணு உன்னோட முகம்
அ உ ஹூ ம்
ம் செரிமா வெச்சுறே
அ ம்